கேக்குதுங்களா தோழி
ஆ இப்
ஆ கேக்குது நேரம் பாருங்களே ஆ கேக்குது நேரம் பாருங்க
இருவது செகண்ட் ஆயிடுச்சி இருவத்தி ஒரு உங்களுக்கு எப்டி
எனக்கு அஞ்சி நிமிஷம் காட்டுது எனக்கு அஞ்சு நிம்ஷம் இருவத்தாறு செகேண்ட் காட்டுது
அ அத்தியா ஒருவேல பேசுனதுல
சரி பேசுங்க பாப்போ ஹ ஆமா சேரி ஓகே
இப்போ நம்ம எத பத்தி ஆஹ் எத பத்தி பேஸ்லா அப்டினா னா மன அழுத்தம் அத பத்தி பேஸ்லா இப்போ ம ம் மன அழுத்தம் வந்து பொதுவா எப்டி ஏற்படுதுன்னு நெனைக்கிறீங்க நீங்க
அதுதா இப்போ மன அழுத்தம் பாத்தீங்கன்னா இப்போ இவங்கள் சின்ன வயசுல இருக் காது பெரியவுங்களுக்கு தா மன அழுத்தம் இருக்கும்லா இந்த காலத்துல சொல்ல முடியாது ஏன்னா ஒரு எ எல் கே ஜி யு கே ஜி போற பிள்ளைகள் கூட அவுங்களுக்கேத்த மாரி மன் ன அழுத்தம் இருக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷ்யோ நம்ம ஏதாவது கொஞ்சொ ஃபோ கொஞ்சொ ஃபோர்ஸா சொன்னாலே பிள்ளைகள் வந்து அஹ் என்ன வந்து கோவப்படுத்தாத அப்டின்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்டின்னு சொல்றாங்க இந்த வார்த்தைகள்லா எனக்கு தெரிஞ்சு நம்மல்லா அஹ் கல்லூரி காலத்துல கூட சொல்லீருப்போமா அதுவு நம்ம அம்மாவுக்கு அப்பா கிட்ட சொல்லிருப்போமாங்குறது ஒரு பெரிய கேள்விக்குறிதா மேபி நம்ம வேலைக்கு போம்போது நம்ம கொஞ்சோ ஈவினிங் வேலை எல்லா முடிச்சுட்டு வரம்போது அந்த அந்த நேரங்கள்ல நம்ம பேசிருக்கோ கேக்குதுங்களா தோழி
ஆ குது சொல்
அந்த நேரத்துல நம்ம பேசிருப்போ ஆனா இப்ப இருக்க பிள்ளைகள்ல்லா ஒரு சின்ன விஷயோ நடந்தா கூட அத வந்து தாங்கிக்க முடியாம அதுல வந்து ரொம்ப மன அழுத்தமாயி அதையே யோஷ்ஷுக்கிட்டு அதுவு ம் நல்லபடியா கூட யேசிக்க மாட் ராங்க அது இன்னு நெகட்டிவா இன்னு அது அப்டி ஆயிருப்போ இப்டி ஆயிருப்போ அப்டின்ட்டு எல்லாரு பத்தி தப்பு தப்பா யோஷி அத வந்து அவுங்க பெரிய மன ந ஒரு ஒரு மன அழுத்தத்துக் கொண்டு போயிர்றாங்க அதே மாரி பாத்தீங்ன்னா அந்த காலத்துல வந் து எல்லாரு எல்லாருகிட்டயு ஒரு ஒரு சின்ன விஷயோ நடந்தா கூட அது ஈஸியா எடுத்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க இதுதான அவுங்களுக்கு பேசுறாங்க நம்மளுக்கு நேரோ வரு நம்ம பேசிக்கலா இல்லன்னா செரி அவுங்கதான இன்னைக்கு பேசிட்டு போயிட்டாங்க அவள அவளதா நம்ம பாத்துக்கலா அப்டின்ற மாரி இருந்த ஆனா இந்த காலத்துல எல்லா பிள்ளைகளுமே டேரெக்டா பேசீர்றாங்க அவுங்க எதாது இவுங்கல பத்தி தப்பா சொன்னா அடுத்த பதில் அவுங் இவுங்க அவுங்கல பத்தி தப்பா சொல்லீர்றது ஆனாலு அதுலிந்து ரீலீஃப் ஆவராங்லான் கேட்டா கெடையாது அது வந்து ரெண்டு பக்கவுமே அது வந்து ம மன அழுத்தத்துக்கு தா கொண்டு போறாங்க அவுங்க என்ன அப்டி சொல்ட்டாங்க இவுங்க என்ன இப்டி சொல்லிட்டாங்க அப்டின் திருப்பி திருப்பி அத வந்து இன்னு தப்பா யோஷி இன்னு இன்னு அத வந்து மேலும் மேலும் மன அழுத்தத்துக்கு தா ஒரு விஷயத்த கொண்டு போறாங்க அதே மாரி பாத்தீங்கன்னா மன அழுத்தம் வந்து பாத் தீங்கன்னா நம்ம உடம்புக்கு அது இது இருக்கு இப்ப பெண்கள்ல்லா பாத்தீங்கன்னா மாட விடாய் டைம்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுனால அது ஒரு மன அழுத்தோ அது ஒரு விதமான மன அழுத்தோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு குழந்த பிறந்த ஒட்னே அது ஒரு மூணு மாசோ இருக்கு பா்த்தீங்கலா அத் அதுவு அதே மாரி இருக்கறதுலே ஒரு கொடுமை
உஹம் நான் பேசறது கேக்குதா உங்களுக்கு இந்த மாரி வந்து நறைய அந்த மன அழுத்தம் வந்து சொல்லிட்டே போலா நம்ப அந்த அளவுக்கு வந்து இப்ப இருக்குற சொ நீங்க சொன்ன மாதிரி இப்ப இருக்ற அ காலகட்டத்து பசங்கள்ல்லா வந்து சின்ன இதுனா கூட அவுங்க வந்து அஹ்ம் மன எழுத்தத் துக்கு வந்துட்றாங்க அஹ் நீங்க ஸ் சொல்ற மாதிரி அவுங்க வந்து இப்போல்லா வந்து பள்ளிக்கு அ போறது அப்டிங்கறதே அவுங்களுக்கு வந்து பிடிக்க மாட்டிக்குது அதுவே வந்து ஒரு பெரிய ம ஸ்ட்ரெஸ்ஸா நெனைக்கிறாங்க ஐயோ அப்டிங்கிற மாதிரி ஆனா நம்மல்லா அப்டி கடையா பள்ளி அப்டின்னும்போதே நாம்மல்லா ஆசையா போவோ ஆனா அந்த பள்ளி வாழ்க்க முடிஞ்சதுக்கப்பறந்தா தெரியு நம்மளுக் கு வந்து இது எவ்ளோ அழகார்ந்துது அப்டிங்கற மாதிரி அந்த பள்ளி வாழ்க்க அப்டின்னும் போது நம்ளுக்கு அது எல்லாமே நம்ம திரும்பி பாக்கும்போதா அதுயெ எல்லாரு இப்போ வந்து ஸ்ட்ரெஸ்ஸா நெனைக் க்க ஆரமிச்சிட்டாங்க இன்னோன்னென்ன அப்டினா அதாவது யாராச்சு எதாச் ச்சு சொல்லிட்டாங்க அப்டின்னா அதுயே நம்ம வந்து அஹ் அத புடிச்சுக்கறது அத நெனச்சு நம்ம வந்து அஹ் மன அழுத்தம் மாதிரி நம்ளுக் க்கு வர வெச்சுக்கறது இந்த மாரி விஷயங்கள் வந்து நறைய நம்ம வந்து பண்ணிக்றோ இப்பலா வந்து பாத்தீங்க அப்டினா முன்னாடிதா அ எல்லாரு எல்லார் வீட்லயு பாத்தீங்க அப்டினா கணவர் அவுங்க மட்டுந்தா வேலைக்கு போவாங்க இப்பெல்லா வந்து பாத்தீங்க அப்டினா கணவன் மனைவி ரெண்டு பேருமே சம்பாதிக்கணு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அஹ் வெளில போறாங்க அவுங்களுக்கு வந்து இன்னதுதா அப்டினு சொல்ல முடியாது அதாவது வேலைக்குன் போவாங்க எல்லாமே அ கணவன் மனைவி ரெண்டு பேருமே செய்யணு ஒரு சில பேர் வீட்லெல்லா வந்து மனைவி தா வந்து எல்லாமே செய்வாங்க அதெல்லாமே வந்து ஒரு மன அழுத்தம் தா அவுங்களே செஞ்சுட்டு அவுங்களே எல்லாமே பண்ணிட்டு அவுங்களே வந்து அ ஒள அ கணவனுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு கொழந்தைங்களையு வந் ந்து ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிட் ட்டு எல்லாமே அவுங்க பண்ணும்மோது அவுங்ளுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கு அங்க வேலைக்கு போனா அங்க இன்ன ரெண்டு மன அழுத்தோ இருக்கு அதாவது போற வழியிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுங்களுக்கு அந்த ட்றாஃபி கார்கும் அதெல்லாமே கடந்து அந்த எடத்துக்கு போயிட்டு வேல பாக்கும்போது அங்க ஒரு அ மேலாளரு வேற யாரோ மேல்ல எடத்துல இருக்கறவங்க வந்து திட்டினாங்க அப்பிடினா அது வந்து அவுங்க மண்டைக் குள்ளருக்கும் அத வந்து பசங்க கிட்ட காட்டுவாங்க இந்த மாரி வந்து அ வேலைக்கு போறவங்கிட்ட எல்லார்கிட்டயும் அந்த மன அழுத்தம் இருக்கு அப்பிடின்னு சொல்லாம் நீங்க சொல்ற மாரி இப்ப படிக்கிற ஆ ஸ்கூல் கொழந்தைங்களுக்கு காலேஜ் படிக்கிற ப பசங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மனஅழுத்தம் அப்பிடிங்கறது ஒன்னு வரா முன்னாடில்லாம் வந்து பெரியவங்களுக்குதான் வரும் அந்த ஸ்ட்ரெஸ் ஏன்னா அவுங்களுக் க்குதான் அந்த பொறுப்பு அதெல்லாம் இருக்கு அத பத்தி நனச்சுட்டு இருப்பாங்க அது கவலையாருக்கும் ஆனா இப்ப அப்பிடி கடையாது சின்ன பசங்களந்து பெரியவங்க வரைக்கும் அந்த மன அழுத்தம் அப்பிடிங்கறது வந்து ரொம்ப எப்போமே வந்து அ வந்திருக்கு அப்பிடின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து எதனால அவுங்களுக்கு அ ஒரு மன அழுத்த வந்தா நம்மள விட்டு ஏன் சீக்கிரம் போமாட்டேங்குது அப்பிடின்னா நம்ம அத வந்து வெளிப்படுத்த மாற்றோம் சரியா யாருகிட்ட பேசனா அந்த மன அழுத்த த்தம் கொறையும் எத னால நம்மளுக்கு அந்த மன அழுத்த ஏற்பட்டது அதேயே நனச்சு நனச்சு வருத்தாம இத இது பண்ணா நம்மளுக்கு சரியாயிடு ப்ரோ அப்பிடின்னு நனச்சிட்டு அந்த நே அந்த மாதிரி விஷயங்கள்ளாம் நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மன அழுத்தம் கொறையும் அதனால இப் ஏற்படுற பாதிப்பும் நம்ம வந்து தடுக்கலாம் அப்பிடின்னு நான் நனைக்கிறேன் நீங்க என்ன நனைக்கிறீங்க
ஆ அதேதா தோழி இங்க இப்ப வந்து இந்த மன அழுத்தத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப கவுன்சிலிங் செக்ஷன்ல்லாம் வச்சு நம்மளுக்கு அந்த மன அழுத்தத்துக்கு வந்து வெளில வறதுக்காக பண்ணிட்ருக்காங்க இ இந்த காலங் கள்ல எல்லாருக்குமே மன அழுத்தம் இருக்கு இப்ப ரொம்ப மன அழு த்தோ இருக்கு எனக்கு வந்து அதுல இருந்து மீண்டே வர முடியல அப்டின்றவங்க இந்த மாரி கவுன்சிலிங் செசன்லா போய் அட்டென் பண்ணாங்கன்னா அவுங்க வந்து எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்காம அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமா அவங்கள எப்டி ஒரு பாசிட்டிவ் மைண்ட திங்க் பண்ண வைக்கணு அப்டிங்கரத வந்து கவுன்சிலர்ஸ்லா பண்ணிட்ருக்காங்க கவுன்சிலிங்லா குடுத்து அவங்க்ளுக்கு வந்து நெறைய செஷன் வச்சு அவங்க வந்து ஒரு நல்ல விதமான அவங்க வந்து நல்ல நோக்கத்தோட நல்ல வாழ்க்கைய இதுக்கு மேல நல்ல வாழ்க்கையை நோக்கி போணும் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாரி அட்டன் பண்லா அவங்க இல்ல அப்படின் பாத்தீங்னா இப்பதா உங்களுக்கு ஆரம்பம் ஆ எதுவோ ஒரு
ஆமாங்க ரொம்பவே சரியா சொன்னிங்க இந்த மாரி வந்து நம்ளுக்கு அந்த மன அழுத்தம் தர வேண்டிய விஷயங்களே வந்து நெறைய இருக்கு அப்டின்னு சொல்லலா அதுலருந்து எப்டிலா வந்து இப்ப பசங்கலாம் வந்து வெளிப்படுத்துறாங்க அப்டின்னும்போது அதுவந்து பெரியவங்க ஒரு விதமா வெளிப்படுத்துவாங்க சின்ன வயசுல இருக்கறவங்க அவங்க ஒரு விதமா அந்த மன அழுத்தத்த வெளிப்படுத்துவாங்க எல்லாமே வந்து அ ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து நல்லா இருக்காது ஏன்னா வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தோ அப்படின்னா நம்ம மனசையு பாதிக்கு நம்ம உடம்பையு பாதிக் கு நம்ம ஒரு மன அழுத்த வந்துடுச்சு அப்படின்னா நம்ம சரியா சாப்ட மாட்டோ தூங்க மாட்டோ இந்த மாரி விஷயங்கள்லா வந்து நெறை யா இருக்கு அதெல்லா வந்து நம்ம பாக்கணும் பாத்துட்டு அதுக்கப்பறந்தா வந்து அந்த மாதிரி அ நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போலா அந்த மன அழுத் த்தம் அப்டி வந்துட்டாவே நம்ம அதுல இருந்து எப்டி கொஞ்ச கொஞ்சமா வந்து மீண்டு வரணு அதனால என்னென்ன நம்மளுக்கு வந்து பயன் அளிக்குது அதெல்லா வந்து நம்ம பாக்கணும் மொதல்ல எடுத்ததுமே அத வந்து போட்டுட்டு மனச கொழப்பிக்கிட் டு அத அந்த மாரில்லா இல்லாம இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து நம்ம அதுல இருந்து அம் நம்ம ஒரு பாட்டு கேக்குறதோ இல்ல நம்மளுக்கு புடிச்ச விஷயங்கள் ஆ இப்ப சில பேருக்கு வந்து சமைக்கிறதுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச உணவ சமைச்சு சாப்ட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த மன அழுத்தோ கொறையு இந்த மாரிலா நெறைய விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே பண்ணாமட் மட்டுந்தா அவுங்களுக்கு வந்து அது மன அழுத்தோ கொறையு அப்டின்னு நா நெனைக்கிறே இந்த மாரி அதுல இருந்து வெளியில வந்து அ அதுக்குண்டான செயல்கள செய்யணுமே தவிர அந்த மன அழுத்தத்தில்யே வந்து திரும்ப போய் ஓக்காந்துரக் கூடாது அ இன்னொரு பதிவுல பேச லாம் நன்றி வணக்கம்
நன்றி நன்றி தோழி